ஹலோ ஹலோ
கேக்குதா ப்ரோ ஹலோ
கேக்குது ப்ரோ உங்களுக்கு கேக்குதுங்களா
ஆஹ் கேக்குது ப்ரோ கேக்குது கேக்குது ப்ரோ என்ன ப்ரோ பண்றீங்க
ஆஹ் என்ன
கேக்குது ப்ரோ உ சும்மாதான் ப்ரோ இருக்கேன் ஹலோ உங்க வாய்ஸ் பிரேக் ஆகுது ப்ரோ
சும்மா தா
அலோ கேக்குதா
சும்மா தான் ப்ரோ நீங்க என்ன பண்றீங்க
சாப் ஆஹ் சாப்பிட்டன் நீங்க
ஆஹ் சாப்பிட்டே ப்ரோ ஆப்பா அஹ் என்ன ப்ரோ பண்றீங்க
என்ன ப்ரோ பண்றீங்க சும்மாதான் ப்ரோ நீங்க ஹலோ
நா சும்மா தா ப்ரோ ஒர்க்லாம் க்க ஒர்க் முடிச்ட் தான் போனும் வீட்டுக் ங்க
ஹலோ ஆஹ்
வாய்ஸ் ப்ரேக் ஆகுதுங்களா ப்ரோ கேக்குதா ப்ரேக் ஆயி ப்ரேக் ஆயி கேக்குறதா இப்பக் கேக்குதா ப்ரோ
ஆஹ் கேக்குது கேக்குது ஹலோ
ஆஹ் சொல்லுங்க ப்ரோ என்ன ப்ரோ பண்றீங்க ஒர்க் பண்றீங்களா காலேஜுக்கு போறீங்களா
காலேஜ் நீங்க
ஹலோ
ஆமா ஆமா
உம் எ ஃபஸ்டியரா செகண்டியரா தேடியரா அன முடிக்க போறீங்களா
ஆம் இப்ப அதான் பைனலியர் ஸ்டாட்டிங் இப்பதான்
ஓகே ஓகே ப்ரோ
நீங்க
இல்லை ப்ரோ நாங்க வந்து ஒர்க் பண்றோ ப்ரோ
ஒர்க் பண்றீங்களா என்னா ஒர்க் பண்றீங்க
நாங்க வந்து ஃபுட் வேரு
ஃபுட்டு
ஃபுட் வேரு ப்ரோ சப்பல் கட
புட் ஓ ஃபுட் வேரா
ஆஹ
உம் எங்க எங்க ப்ரோ வச்சிருக்கீங்க
நாங்க இதுலச்சிருக்கோம் ப்ரோ திருப்ப
அப்டியா
ம் நீங்க எந்த ஊரு
எப்டி ஓன் உங்க உங்க கடயா இல்ல எப்டி
இல்ல ப்ரோ எங்க கடேல்ல ஒர்க் பண்ண வறேம்ப்ரோ
ஒர்க் பண்றீங்களா எவ்ளோ சார் தராங்க சம்பளம்
ஆஹ் பதினஞ்சு ப்ரோ
பதினைஞ்சு தராங்களா ப்ரோ எத்தனி பேரு வேல வே வேல செய்றிங்க அந்த கடேல ஹலோ கேக்கவேல ப்ரோ
ஆஹ் ப்ரோ
ஆஹ ஹலோ
ஏழு பேரு ப்ரோ
ஏழு பேரு ச பெரிய கடையா ப்ரோ கேக்கவே மாட்டேது ப்ரோ நீ பேசுறது ஹலோ ப்ரோ ஹலோ ப்ரோ கேக்குதா
ப்ரோ கேக்குத
ப்ரோ நீ பேசறது கேக்கவே மாட்டேந்து ப்ரோ ஒரு டைமு
இல்ல ப்ரோ டவர் வந்து விட்டு விட்டு வருது ப்ரோ ஜியோ சிம் ப்ராப்ளம்
அப்டியா அப்டின்னா அப்டிருந்தா கட்டாயிடும்ப்ரோ
ஆமா ஆமா கட்டாயிடும் இன்னும் என்ன ப்ரோ பண்றது அப்டியே இது டவரு கெடைக்க மாட்டேங்குது
பெரிய பெரிய கடையாது
சின்ன கட தாம்ப்ரோ
சின்ன கடேல அப்றம் பதினஞ்சு பேரு வேல செய்றிங்க
பதினஞ்சு பேர் இல்ல ப்ரோ ஆறு பேரு
ஆஹ்
ஆஹ் பதினஞ்சாயிரம் சம்பளனு சொன்னேம்ப்ரோ
அப்டியா வாய்ஸூ பிரேக்கிங்ல அப்டி கேக்குது போல குரு
இல்ல ப்ரோ
பரவாயில்ல பதினஞ்சாயிரம் சாப்பாடு சாப்பாடு எல்லாம் அவங்களே போட்டுருவாங்களா
ஆஹ் ஆமா ஒரு மதியம் மட்டும் அவங்க மத்தபடி நாமதான்
ஹ்ம் ஹ்ம் ஹ்ம் என்ன பெரிய கடையா பரோ
ஆஹ பெரிய கடதான் ப்ரோ
இப்ப ஒரு மேனுபேக்சரிங் பண்ணிட்டு எடுகறீங்களா இல் எப்படி
இல்ல ப்றம் அப்போ இல்லாம் கிடையாது ப்ரோ
இப்ப நீங்க வேலை செய்றீங்கள நீங்க செருப்பு வாங்கன்னா அப்படி கம்மி பிர்ஸ் எத்துறீங்கள செருப்பு உங்களுக்கு கம்மி பிரைஸா
ஆமா ப்ரோம் அரோம் வேலை செய்றவங்களளுக்கு கம்மி பரைஸ் தானே ப்ரோ
ஃப்ரியா
பிரீல்லாம் இல்ல ப்ரோ சம்பளத்துல கழிச்சிக்குவாங்க
அதான் பாதி ரெண்டு
ஆமா ப்ரோ
இல்ல ஹோல்சேல் பரை எவ்வளோ எத்தன வறாங்கள அதே ரேட்டா
என்ன பரோ
ஹோல் ஹோல்சேல்லல எவ்வளோக்கு ஏடுத்துட்டு வராங்களோ அதே ரேட்டான்னு கேக்குறேன் ஹலோ
ப்ரோ சொல்லுங்க ப்ரோ
ஹலோ
ஆ் ப்ரோ கேக்குது சொல்லுங்க ப்ரோ
ப்ரோ இட்டு இட்டு கேக்குது ப்ரோ
ரீசார்ஜ் இல்லட்டா போன் நான ஹலோ இல்ல இல்ல பரோ ஏன் ப்ராப்ளம்னா மொபைல்ல கால் வந்துக்குது அத ப்ராப்ளம்
ஹ்ம் ஹ்ம் ஹ்ம்
ஆஹ் இப்ப சொல்லுங்க ப்ரோ
ரெண்டு சிம் இருக்கோ
ச சமைச்சறீங்களா ப்ரோ
சப்பிட்டன் சாப்பிட்டன் ப்ரோ
இ
நீங்க எதுவர நீங்க படிக்கலையா அ பரோ
பாத்தவது பாசு
பத்தவுது
பாஸ் அது மேல படிக்கல ப்ரோம் எல்ல இன்ட்ரெஸ்ட் இல்ல வீட்டு சூழ்னல சரியில்ல வீட்டு சூழ்நில சரியில்ல
அப்படியா என்ன ப்ராப்ளம்
கடன் பிரச்சனை த வேறண்ணா
ஹ்ம்ம் ஓகே ஓகே
இப்போ பரவாயில்ல ப்ரோ
இப்ப எல்லாம் வேலைக்கு போயிட்டே இருக்கிறீங்களா
ஆமாம் ப்ரோ வீட்டு சும்னு சரிய இல்லைனால தான் வேலைக்கு போய்ருந்தன் ஆனா கரசுல போலன்னனு ஒரு ஐடியா ப்ரோ
என்ன போட வரீங்க
அஹ டிப்ளோம தான் போடலாம்னு
அப்டே பிளஸ் ஒன் பிளஸ் டூ பச்சிருக்குறோ
நீங்கனிய
கரஸ்ல படிக்கலா
அதாப்பண்ணு ப்ரோ
நீங்க நீங்க வீட்ல படீங்க. அது எக்ஸாம் மட்டு எதெலா போய்ட்டு.
உம்
ப்ளஸ்ஒன் ப்ளஸ்டூ அது அப்டியே எழ்திட்டு அதே மாரி கரஸ்லே நீங்க வேல செஞ்சிகினே கூடோ நம் டியே டிகிரிம் பச்சல்லா
உம் உம் அதா ட்ரை பண்ணிருக்கர ப்ரோ
நாள்தா இப்பயே இப்பயே படிங்க அதுக்கு
இல்ல ஒரு ஒரு வர்ஷோ போட்டுப்ரோ அதுக்கப்றோ படிக்கலா. ஜனவரி போறஜன
இப்ப நீங்க வேல செய்ங்க அப்டியே இப் போ ப்ளஸ்ஒன் முச்சுருங்க. பிளஸ் ஒன்க்கு எக்ஸாம் கெடையாது. இப்ப அப்டிய அடுத்த வர்ஷோ ப்ளஸ் டூ பச்சுருங்க.
உம் உம்
அப்டி முச்சா வேல முடீதுல்ல டுவல்த்தூ முட்ஞ்ச மாரியா இருக்கூ. அப்டியே உங்களுக்கு இதுவு முட்ஞ்சா டிகிரியே வாங்காம அதுகமா போனாலே
அப்றோ அப்பா அம்மாலா நல்லா இக்கறாங்களா?
உம் நல்லா இருக்காங்க உங்க அங்க ப்ரோ
அங்கல்லா நல்லாக்கறாங்க ப்ரோ
உம்
நீங்க எத்தன பேரு வீட்
ஒரே ஆளு ப்ரோ
ஒரேஆளா நாங்க ரெண்டு பேருக்றோ நானு எ தம்பி
தம்பி என்ன பண்றாரு?
அவரு இப்பதா ப்ரோ ஸ்கூல் சேத்தி வுட்டுக்கற அஞ்சாவது
அஞ்சாவ்தா?
ஆமா ப்ரோ.
அஞ்சாவது இதுலதா இது ஸ்கூலே சேத்தீங்ளா?
இல்லல்ல
உம்
ப்பஞ்சாத் படிக்கறாரு.
ஆஹ் ஓக்கே ஓகே அவனயாச்சு படிக்க வைங்க ப்ரோ.
அதெல்லா படிக்கச்சுருவ ப்ரோ. காச் கூட போனா போட்டு
உம் உம் இப்ப நீங்க ப்ரைவேட்ல படிக்க வச்சிகிறீங்க?
ஆமா ப்ரோ
ஆஹ் ஓக்கே ப்ரோ. எவ்ளோ ஃபீஸ் அவனுக்கு
அவனுக் வருஷத்துக்கு அறுவதாய் ரூவா ப்ரோ.
அறுவதாயிர் ரூபாவா?
ஆமா ப்ரோ
நீ கவ்ர்மெண்ட்லயே படிக்க வைக்கலால்ல நல்லாதான இருக்கு கோச்சிங்கு.
கவுர்மெண்ட்ல படிக்க வைக்கலா செரி பட் கொஞ்சோ எல்லாரு சொல்றாங்க என்னடா இன்னு கவர்மெ ண்ட்ல படிக்கவச்சு இப்பென்னடா அப்டின்னு பத்தாவது பதினொனாவது பன்ன பன்னெண்டாவது மட்டு இதுல போலானிக்கர ப்ரோ
சிக்ஸ்திலந்தே போட்ருங்க ப்ரோ ஏன்னா ஸ்காலர்ஷிப்லா நெறைய வருது.
அப்பிடியா
சிக்ஸ்தலந்து போட்டாதான ஸ்காலர்ஷிப்ல்லா வரு
உம்
அதே அது அதுக்கான சலுகைகள்லாரொம்ப வரு.
உம் ந அப்புறம் மூவி எல்லாம் பாப்பீங்களா
புரியல
மூவி எல்லாம் பாப்பீங்களா
எப்பயாச்சும் பாப்போம் பரோ
என்ன மூவி ப்ரோ உனக்கு ரொம்ப புடிச்ச மூவி
ஆனமா
ஆஹ
ஹாய் நானா ப்ரோ
ஹாய் ஆன ஓகே
நீங்க பாப்பீங்களா
அதான் மூவி பாப்போம் ப்ரோ
அப்படியே ஒர்க் பண்ணிட்டே பாப்பீங்களா
புரியல
கடையில ஆள் வந்தாதான் கஸ்டமர் வந்தாதான் நீங்க வேலை செய்வீங்க அது வர சும்மாதானே இருப்பீங்க
ப்ரோ இப்பதான் ப்ரோ ஒரு பத்து நிமிஷத்துக்கு இருபது நிமிஷத்துக்கு சும்மா இருக்கிற ப்ரோ அதனால ஒரு பீச்ஒரு இது போடலாமே அப்படின்னு
ஒரு நாளைக்கு எவ்வளவு ப்ரோ சேல் ஆகும்
ஒரு நாளைதக்கா நாற்பதாயிரம் ஐம்பதாயிரம்
எல்ல ஆகுமா
ஆமா ப்ரோ
பரவால பெரியக்கா அப்போ நல்லா சே எந்த ஊர்ல இருக்குது
வேலைய ஊட்டு ந திருப்பத்தூர்
அததுான் திருவத்தூரா
நானும் வேலைய விட்டு நீக்கலானுங்கிறேன் ப்ரோ கொஞ்சம் சொன்னல
புரியில
ஹலோ உங்க கடை சூழ்ல சரி இல்லாம
கடை சூழ்நிலைில சரியல எதுனால ஏன்
அவ எல்லாம் செலரி கொடுக்கும் முடியல எல்லாரும்
அதனாலயா
ஆஹம்
இந்த மாசம் நின்றுவீங்க
அடுத்த மாசத்துல அடுத்த மாசம் வரும் அதுக்கப்புறம் நின்றுவேன்
உம் அப்டியா
ம் ப்ரோ நம்ம நெக்ஸ்ட் கால்ல மீட் பண்ணலாம்
ம் சரி ப்ரோ அவ்வளேதான் ப்ரோ பாய் ப்ரோ
ஆ பாய்